வணக்கம் தோழி நல்லாருக்கீங்களா?
ம் நல்லாருக்கே தோழி நீங்க எப்புடி இருக்கீங்க?
நானு நல்லா இருக்கே தோழி சாப்டீங்களா?
ம் சாப்டேங் தோழி. நீங்க சாப்டீங்ளா இங்க வந்து இட்லி கட சாப்பாடுதாங் தோழி
சரி தோழி ஏ சமைக்கலயா?
இல்லேங் தோழி வீட்ல வந்து கொஞ்சோ சிலிண்ட்ரு தீந்து போச்சா அதனால வந்து அம்மா அப்பா வந்து கட சாப்பாடு எங்களுக்கு வாங் குடுத்துட்டு
ம் சரிங்க தோழி என்ன டாபிக் பத்தி லா
என்ன டாபிக் பத்தி இன்னக்கி பேசலாம் நீங்க சொல்லுங்களே.
ம் தோழி உங்களுக்கு பிடிச்ச விஷயோ இருந்தா கொஞ்சோ சொல்லுங்களே
எனக்கு பிடிச்ச விஷயமா?
ஆமா தோழி.
எனக்கு வந்து என்னோட பூனக் கூட வெளாட்றது புடிக்கு ஃபோன் பாக்கறது புடிக்கு. பாட்டி கேக்கறது புடிக்கு ஏன் ஃப்ரெண்ட் எங்க அ எங்க அம்மா அப்பா கூட இருக்கறது புடிக்கும்
சரிங்க தோழி.
கூட நறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவே அது எனக்கு ரொம்ப புடிக்கு
சரிங்க தோழி
என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுனா ரொம்ப கொஞ்சோ இதா இருப்பே. அது பிடிக்கு. மித்தப்படி எதுலயு இன்ட்ரெஸ்ட் இல்ல தோழி இந்த மாரி சும்மா இருக்கப்ப புக்கு பாக்கறது
சரிங்க தோழி.
பாப்பேங்
நீங்க சீரியல்லா பாப்பீங்களா தோழி
பாப்பேங் தோழி, போன் இருக்கறதுக்கு முன்னாடி பாத்தே.
ஓகே தோழி‌.
இப்போ வந்து பாக்கற்து இல்ல, முன்னாடி லாம் அ பன பதனொன்னாது, பன்டாது படிக்கும் போதெல்லாம் சோபால உக்காந்திட்டு நா பெசாம போனு டிவியும் பாப்பே, படிக்கவும் செய்வே.
சரிங்க
உம் அவளோ சீரிலுக்கு கடிக்டடா இருந்துச்சு இப்ப வந்து போன் வந்ததுல இருந்து அத கண்டுக்கறதே இல்ல
அப்படியா தோழி ம் சரிங்க தோழி அஹ் நீங்க மேரேஜ் லைஃப்பு பத்தி என்ன நனைக்கிறீங்க மேரேஜ் பண்ணா
மேரேஜ் பண்ணா எப்டின் என்ன நினைப்பீங்கன்னா எப்டி சொல்றது
த்தங்களுக்கு புடிக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு புடிக்காது
எனக்கெல்லாம் அப்டி இல்ல எனக்கு மேரேஜ் லைஃப் தான் புடிக்
அப்படின்றதெல்லா நினைக்கிறீங்க
எனக்கு வந்து மேரேஜ் லைஃப்னா புடிக்கும் நம்ம உம்ம் ஹஸ்பண்டு நம்ம ஹஸ்பண்டு வந்து அஹ் அவுங்களுக்கு எவ்வளோ நம்ம மரியாதை குடுக்குறோமோ நமக்கு அந்த மரியாதைய குடுத்துதான் ஆகணும்
கண்டிப்பா தோழி
ஒவ்வொருத்திங்களுக்கு முன்னாடி நம்மள வந் வந்து டிபென்ட் பண்ணி பேசக்கூடாது
கண்டிப்பா தோழி
அஹ் நம்ம ப்ச் என்ன சமைச்சாலும் எந்த இது பண்ணாலும் அத வந்து செரிப்பா போ பரவால்ல அடுத்த வாட்டி பாத்துக்கலாம் இந்த மாதிரி சொல்லணும்
சரிங்க தெரியுங்க
இப்படி ஒரு ஆறுதல் சப்போர்ட் ட்டு நம்ம கஷ்டமா இருக்கும் போது நமக் ஆறுதலாவும் இருக்கணும் ஏதாச்சும் நம்ம ஒரு விஷயம் பண்ணும் போது நமக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கணும்.
கண்டிப்பா தோழி
எந்த எடத்துலயும் நம்மள விட்டு குடுத்துரக் கூடாது
சரிங்க தோழி
நம்ம அவுங்கள நம்பி போறப்ப ச் கஷ்டப்படாம ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்மள உருவாக்க வைக்கக் கூடாது
கண்டிப்பா புரியுது
உம் உம்
எந்த மாரியெல்லாம் பசங்க இருக்- க்கக் கூடாதுன்னு நீங்க நெனைக்கிறீங்க
உம் எந்த மாதிரி பசங்க கூட இருக்க கூடாதுன்னா இந்த மாதிரி ச் சீட்டிங் பண்றவெங்க
சொன்னாங்க போகலைனு
உம் மரியாத கொடுக்காம பேசுறவைங்க
செரிங்க போகுங்க
இந்த மாரிலா புடிக்காது அதே மாரி கலாய்கிறது பொண்ணுங்ள பாத்தா ஒரு மாரி
சரிங்க தோழி
தான் நம்ம அக்கா நம் மா அம்மா தங்கச் இப்ப எப்டி நம்ம மதிக்கிறோமோ அந்த அதையே எல்லா பொண்ணுங்களுக்கும் கொடுக்
கண்டிப்பா சொல்றேன் தோழி தோழி
சொல்லுங்க தோழி
தோழி கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க தோழி உங்களுக்கு கேக்குதா
தோழி உம் அப்பா உங்களுக்கான் இப்ப கேக்கு
இல்ல இப்பயும் விட்டு விட்டுதான் கேக்குது
இப்ப தோழி
ஆஹ் இப்போ கரெக்டா கேக்குதுங் தோழி
செரிங்க தோழி இப்ப அப்பாவுக்கு அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்ச விஷயம் இருக்கும்ல அப்பா நமக்காகவே டம் டைம் குடுக்குறாரு பேச அப்பா இது பண்ணாம இருந்தா அப்படி நல்லா இரு அது
கொஞ்சம் கொஞ்சம்ல்லா இல்ல எங்க அப் எங்க அப்பாட்ட வந்து நான் எந்த குறையுமே சொல்ல முடியாது
சரிங்க தோழி
எனக்கு வந்து அப்பையில இருந்துமே அம்மாவா அப்பாவான்னு கேட்டா நான் அப்பாவ தான் சொல்லுவேன் என்னோடய பிரஃண் என் நா அப் அப்பா வந்து ஒவ்வொருத்திங்க வந்து டெரரா இருப்பாங்கல்ல இந்த மாரி பண்ணக்கூடாதுனா பண்ணக்கூடாதுதா அப்டிதா இருக்கணும். அந்த மாரிலாம் இல்ல சின்ன வயசுல இருந்து எங்க ரெண்டு பேருமே என்னையும் செரி எங்க அண்ணனையும் செரி எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அடிச்சதே கெடையாது எங் நாங்க கேக்கற எல்லாமே வாங்கி தருவாரு அப்பாவும் அப்டிதா எங்களுக்கு எவ்வுளோ நேரோ ஒதுக்குவாங்களோ அவ்வளோ நேரோ ஜாலியா பேசுவோ வெளாடுவோ இப்ப கொஞ்சோ பெரிய பிள்ளைங்களா கனால வந்து இந்த வெளாட்டு தன்ம இல்ல ஆனா வந்து நாங்க சின்னப்புள்ளைல இருக்கும் போது நானு என் அண்ணனு ரொம்ப வெளாடுவோ எங்க அப்பாக்கூட இந்த மாரி அ இந்த மாரி கஷ்டப்படுத்த மாட்டார் எதையு பேசி
சரிங்க தோழி
அப்பாட்டலாம் என்னால எந்த கொறையுமே சொல்ல முடி அதே மாரி ஏ என்னுடைய நண்பர்களுக்கும் அப்பானா ரொம்ப புடிக்கும் ஏன்னா அப் அப்பா எங்க பள் எங்களுடைய பள்ளி இதுக்கு வந்தாலே அந்த எடத்தையே ஒரு கலகலன்னு ஆக்கிட்டு வந்துருவாரு
அப்டியா தோழி
எல்லாத்திட்டியு ஆமா எல்லா திட்டியுமே ஏன் புள்ள ஏன் புள்ள ஏங்கிட்டியுமே அப்டிதான் சொல்லுவாரு யான் புள்ளதா அதுவு அப்டின்னு சொல்லுவாரு ரொம்ப பாசோ எல்லாத்தியுமே அதுவும் பொண் கொழந்தன்னா அவருக்கு ரொம்ப புடிக்கு பசங்களோட புள்ளைங்க தா எங்க மேக்ஸ் எங்களுடைய கணக் கணக்கு வாத்தியார் அப்டிதா சொல்லுவாரு பொட்டப்புள்ளைங்க ஆம்பள புள்ளைங்களோட பொட்டப் புள்ளைங்கள தான்டா பெக்கணு ஆம்பள பையனாச்சு நம்ம சாகும் மோது கைய குடுத்துட்டு நிப்பானுவோ பொட்டப்புள்ள தா நம்ம பக்கத்துல உக்காந்துட்டு அழுகு அப்டிம்பாரு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி
பேரு இந்த மாரி ஆம்பள பசங்களோட நம் நம்ம பொண்ணுங்கள வந்து ரொம்ப இதா அது பாப்பாங்க எங்க அப்பவும் அப்டிதா கொற சொல்றதுக்குலாம் ஒன் ஒன்னுமே இல்ல இப்ப கூட சிலிண்ட்ரு தீந்து போச்சின்னு அம்மாவு அப்பாவு நைட்டு சாப்பாடு சாப்டுட்டு போனாங்க எங்குளுக்கு வந்து இட்லி வாயிங் குடுத்துட்டு போனாங்க நா இருந்துட்டு இப்ப மத்தியந்தா கால்ல சாப்ட்டுக்கற மதியு வந்து ஆ அத்தா சீக்கிரமா வந்துருவீங்கிளே எதாச்சு வாயிங்கிலா விடு அப்டினதுக்கு ஏ இல்லா மதியு என்னா பண்ணுவீங்க நீங்க சாப்ட்டு போங்கன்ட்டு
செரிங்க சூப்பர் தோழி அப்பாவே ஒன்னு மட்டு கொஞ்சோ மாத்திக்கோங்கப்பா அப்டினா என்னா நீங்க தப்ப மாத்தீக்க சொல்லுவீங்க
ஆ என்னா தப்பு மாத்திக்க சொல்லுவோ அப்டினா ச்ச ம் அப்பிடியெல்லா ஒண்ணு இல்ல
செரிங்க தோழி
எல்லாமே ஒரு லிமிட்லருக்கும் மோது நம்ம வந்து எதியு மாத்திக்கோனு சொல்ல இது இல்லல்லே
கண்டிப்பா தோழி உங்கள எதுக்குமே அப்பாத் திட் டம் மாட்டாரா
அஆ எதுக்குமே திட்னதில்ல
செரிங்க தோழி
இந்த ஆ எ சின்ன வய்சுல கூட எதாச்சு ஒண்ணுனா அப்டே மெரட்னார்னா ஒடனே அழுதுர்வே ஒரு வாட்டிதே எனக்கு ஞாபகோ வருது ஒரு வாட்டி அவுரே க்ஸர்சைஸ் பண்ற பொருள் எடுத்து ச்ச வாய மூடு அப்டினு ஓ சொன்னாரு பாரு ஆ அந்த ஒருதா கை ஓங்கனதே அதுக்கப்றமே எனக் து இன்னு வெவரந் தெரிஞ்சு ஒரு நாள் கூட கை ஓங்னதில்ல
அப்டியா தோழி
கம்முனுரு பப்பா கம்முனுரு பப்பா அவ்ளோதா எங்க அது பண்ணாலி ஒரு வார்த்தக் கூட ச்ச இந்த வாப்ல போப்ல இந்த மார்லா ஒவ்வொர்த்தீங்க பேசுவாங்கல்லே
ஆமா தோழி
வாமாம் போமாம் பாப்பா அப்றமே எ பேர கூப்ட்டு கூப்ட்டுவாரு அவ்ளோதா
கண்டிப்பா கண்டிப்பா துளசி ட்ரெயினு ஆ அண்ணே கேரிங் எப்படி தோழி இருக்கும் அண்ணே உங்கள எப்படி கேர்
அண்ணே வந்து பாசக பாசந்தா ஆனா வந்து வெளிய காமிச்சிக்க மாட்டான் அ எ நெறைய விஷயம் எனக்கு தெரிமயே இது பண்ணுவான் ஒரு வாட்டி என்னுடைய அ க்ளாஸ் பையனே எங்க அண்ணன்ட்ட போய் என்ன பத்தி தப்பா சொல்லிட்டா எங்க அண்ணே இருந்துட்டு மொ முதல் வேலையா அடிச்சிட்டுதா ஒனைய கேட்டா யார பத்தி என்னடா சொன்ன அப்படின் ஆனா எங்க அண்ணே வீட்ல வந்துட்டு என்ன திட்னான் என்ன அப்படி பண்ணியா நீனு அப்டினு நா அப்புல்லா இல்ல அப்டி நால்லா சத்தியமா பண்ணவே இல்லடானாலா பா அவன் பாத்தத வந்து நாங்க கலாய்க்கிறோன் நெனச்சுக்கிட்டா அத போய் அப்டி சொல்லவு எங்க அண்ணே வந்து கேட்டானா சத்திமா அப்புல்லா இல்லடா அப்படின்னு சொன்னோன எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு தா என் அண்ணனோட ஃப்ரெண்டோடத் தம்பி
சரிங்க தோழி
நறைய நறைய பாசம் ஆனா வந்து இப் இப்ப கூட சாப்பாடு இல்லன்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டான் சாப்ட்டியா என்ன சாப்ட்ட அப்டின்னு பாசம் ஆனா வெளிய காம்ச்சிக்க மாட்டான் உம் யாரையுமே எங்க ஃபேமிலில
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஃபேமிலி எப்படி விட்டு குடுக்க முடியும்
அதான்.
தப்பு இது பண்ணாதீங்கப்பா ஆமா இது தப்பு இது அப்டித்தா சொல்ல முடியு தவிர அவங்களுக்கு வந்து சொல்ல முடியாது அது கூட நம்ம அது கொறையா சொல்லல எப்டின்னா நமக்கு வந்து நல்ல அ எப்டி சொல்றது ஒரு கொற கூட இல்லாத அப்பாவா வேணு ஒரு கொற கூட இல்லாத அம்மா வா வேணு அப்டிங்கறதா நம்ம நெனைப்போல அதுக்காக தா அந்த கூட பண்றது இது பண்ணாதீங்கப்பா இது தப்புன் சொல்றதுலா அதே மாரி தா நீங்களு இப்ப அப்பா அம்மா அண்ணே யாரா இருந்தாலுமே நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா வான் பண்ணதா செய்வாங்க அது வந் து ஏன்னா அது தப்பு அப்படிதானே
ம் ஆமா தப்பு ஆமா
கரெக்டான விஷயத்த செஞ்சீங்கன்னா ஓகே கரெக்டான விஷயம் நம்ம பிள்ள கரெக்டா தா செய்யுது அப்டின்னு நெனைப்பாங்க தப்பு பண்ணா வான் பண்ணதா செய்வாங்க வீட்ல அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் இருக்கு ஒங்குளுக் கு அந்த ரூல்ஸ் இருக்குல்ல அதனாலதான் தோழி தோழி நமக்கான நேரம் முடிந்து விட்டது தோழி நன்றி தோழி
நன்றிங் தோ
தோழி கட் ஆக மாட்டிங்கிது கட் பண்ணிடாதீங்க